கீங்களா ஆ எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கே
சாப்ட்டாச்ச
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்
ஓகே நா இனிமே தாம்ப்பா இன்னிக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேப்பங்களியும் ம் மோர் கூழூ எங்க வீட்ல
என்ன பாரம்பரியமான உணவு இல்ல
ஆ அருமையான உணவு ஆனா அது வந்து பசங்களுக்கு புடிக்காது தா பட் ‌ஆனா நாங்க வந்து கம்பல் பண்ணி கொடுத்துருவோ காலையில கேப்பங் களி இல்ல கம்புக் கூழு அப்டி இப்டின்னு ஏதாவது ஒன்னு சொல்லி அவங்களுக்கு புகுத்துர வேண்டி தா நீங்க அந்த மாரி கொடுப்பீங்ளா
ஆ குடுப்பங்க கம்மங் கூழு இந்த வெயில் டைம்ல்லா வந்து கம்மங் கூழ் குடிப்பாங்க பசங்க அந்த மாரி உணவு கொடுப்பே சிறுதாணிய உணவு குடுப்பே திணை வரகு அந்த மாரி மாவாட்டி பசங்ளுக் தோச மாரி செஞ்சு குடுப்பே தோச மாவுல செஞ்சு குடுப்பே அந்த மாரி கொஞ்ச விரும்பி சாப்டுவாங்க ஏன்னா உணவா எடுத்துக்கும் போது பாத்தீங்ன்னா அவங்க சாப்பட மாட்டாங்க கையே வைக்க மாட்டாங்க அதனால நா தோச ஊத்திருவே தோச இட்லி அந்த மாரி நானு அந்த மானி நீங்க சொன் மாரி கேழ்வரகு இட்லி அந்த மாரி ச அது கூட செஞ்சுருக்கே நானு வேற என்ன நீங்க பசங்ளுக்கு குடுப்பிங்க
ஆ நா வந்து கேரட் அறச்சி மாவுல அதாவது தென மாவு அது இதுல்லா வந்து இட்லி மாவு மாத்ரி தெனமாவ ஆட் டிட்டு அதுல கேரட்டு இல்ல அந்த பாலக்கீர பீட்ரூட்டு அதெல்லா கரெச் சி அதுல ஊத்தி அரைச்சு வுட்ருவே அதையூ அதையோட சேத்து அப்படியே அத இட்லியா ஊத்தி வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி போட்டு தாளிச் சு குடுத்து அதெல்லா சொல்றேனே அதாது உருவமே தெரியாம தெணுச்சிற வேண்டிதா எல்லாத்தையு அது மாத்ரி பண்ணி குடுத்து பழக்கியாச்சு அதனால பசங்களு சாப் ட்ருவாங்க பிரச்சன இல்ல
அந்த மாரிதா நானு அ நானு அதே மாரிதா அது மாரி லட்டு செய்வே
ஆ
சிறு என்ன சொல் சிறு சிறுதாண்த்துல பச்ச பயிர் லட்டு அந்த மாரி பசங்ளுக்கு லட்டு செஞ்சு குடுப்பே ஏன்னா ப அத எடுத்துக்க மாட்டாங்க நீங்க சொல்ற மாரி அது மாரி லட்டு ஸ்வீட் அதுலேயே கொஞ்ச ஸ்வீடஸ் கலந்து கொஞ்ச ஸ் வீட் செய்வே அந்த புட்டு மாரி செய்வே அந்த மாரி ச செய்யும்போது கொஞ்ச விரும்பி சாப்புடுவாங்க
ஆமா அதுல அந்த நட்ஸு செத்து போட்டு பண்ணிடுவே நானு
ஓகே ஓகே வேற மாரி
ஆ அதே மாதிரி இந்த நிலக்கடலன் சொல்லுவோல வேர்க்கடல அதாவது எ துலயுமே இல்லாத சத்து அதுல இருக்குன்வாங்க அதனால நெலக்கடலய வந்து கொஞ்சோ நெறையவே உபயோகப்படுத்துவோ வீட்ல அடிக்கடி அத வந்து சும்மா ஊற போட்டு சுண்டல் பண்றது இல்ல அ துலையே அரச்சு தோச அப்புறமா வந்து எதையாவ்து சேலட் மாதிரி பண்ணி குடுத்துற வேண்டியது அதுலயே கஞ்சி மாதிரி கூட பண்ணிடுவோ லைக் அத வேக வெச்சு மிக்சியில போட்டு அர ச்சு வெல்லம் போட்டு வேணுனா பால் இல்லாட்டி அப்டியே சூப்பராக இருக்கு அது
ஓகே ஓகே நா எல்லா நா நா என்ன பண்ணுவேன்னா திண அரிசி வரகு கவுனி அரிசி எல்லா அரிசி கொஞ்ச கொஞ்சமா சேத்து க ஒரு ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்களே எல்லா கொஞ்சோ ரோஸ்ட் பண்ணி கொஞ்சொ கொற கொறன்னு அரிச்சி அது ஒரு நாளிக் கஞ்சு மாரி வெச்சு குடுப்பே பசங்களுக்கு எல்லாட இதுமே ஆ சிறுதாணியொ எல்லாமே ஒரு ஒரு கப்பு ஈக்குவலா எடுத்துட்டு எல்லா ரோஸ் பண்ணி கொஞ்ச ரர ரை நைஸா அரைக்க மாட்டே அந்த கொற கொறன்னு கொஞ்சோ அரச்சா கொஞ்ச அந்த சாப்பாடு ஒரு டேஸ்ட்டு இருக்கு
ம் ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அது மாதிரிதா இப்ப வந்து என்ன பண்றானுங்க அப்டின்னாக்கா அதையே வந்து ஒரு பார் மாதிரி பண்ணிட்டு லைக் சக்கர அது இதெல்லா போட்டு சாக்லேட் மாரி கிண்டிட்டு அதத்தா வந்து ப்ரோட்டீன் பாருன் விக்குறானுங்க நம்ம ஜனங்களு வந்து அதுல என்ன இருக்கு என்ன ஏதுன் ஆராய்ச்சி பண்றது கெடையா இது நம்ளே வீட்ல சாப்ட்டுக்கலாமேன்றது கெடையாது அவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு இத்துனூண்டு பத்து கிராம் தா இருக்கு அந்த பாக்கெட்டே ஆனா அது நூத்தம்பதுருவான்னுவாங்க அது வாங்கி சாப்ட்டு நா இது சாப் ட்டுட்டே எனக்கு இன்னிக்கி நெறைய ப்ரோட்டீன் கெடச்சுரு அப்டின்னு ஒரு பெரும அதுல வேற அவுங்குளுக்கு அது நீங்க வீட்லியே செஞ்சுட்டு போலாமேடானா அது யாரு கேக்கறதுல்லங்க
அதுமா கேக்கு பிஸ்கெட்டு அந்த மாரிலா செஞ்சிருக்கே நானு செஞ்சு பசங்களுக்கு குடுப்பே மொ இத வெளி யே வாங்கி சாப்ட்டா மைதா தாசி டேஸ்ட்டுக்கான மைதா நெறைய போறாங்க அது ஹெல் அ ஹெல்தி கெடையாது இதுலே சிறுதானிய பிஸ்கெட் இப்ப இருக்க ஷாப்ல எல்லா த்திங்னா இது இந்த மாரியே வந்துருச்சு பாத்தீங்களா ஒரு முறுக்கா இருக்கட்டு பிஸ்கெட்டா இருக்கட் டு அதுக்கூட இப்ப எல்லா ஷாப்லயுமே கொண்டு வந்துட் டாங்க இந்த பாரம்பரிய உணவுன்ட்டு இல்ல
ஆகில சிப்ஸுங்குறாங்க தெணைல லட்டுன்வாங்க அப்றமா வந்து வரகுல முறுக்கு அப்டின்றாங்க நறை
இல்ல இப் பரவால்ல இப்ப இப்ப எல்லார்யு பாத் ரம்பியத்துக்கு மாறிட்டாங்கன்தா நா சொல்லுவே
ம்
இப்ப எல்லாருமே பாறயம் பத்தி தெரியுது எனக்கு கூட கொஞ்ச தெரியாது இப்ப நம்ப பசங்ளுக்கு எல்லாத்துக்குமே தெரியிது ஓ இதலா ரொம்ப ஹெல்த்தி ஹெல்த்தியான ஃபுட்டு இதலா ம் ரொம்ப ஒர் என்ன சொல்றது தாத்தா காலத்துல்லா இததா சாப்ட்ருக்காங்க அந்த ரொம்ப ஹெல்த்தியா இருந்துருக்காங்க நம்பதா ரைஸ் நறைய எடுத்துக்குட்டு நம்ப ஒரு ஹன்னு ஹெல்தியா இருக்கோன் தெலு புரிஞ்சுகிட்டு பசங்ளுமே கொஞ்ச பேர் விரும்பி சாப்புட்றாங்க
கண்டிப்பாங்க அதே மாதுரி தா அந்த பச்சைப்பயிற ஊற போட்டு தோச அப்புறமா கொண்டக்கல்லய ஊற போட்டு கட்லெட் மாதுரி அரச்சிட்டு இல்லட்டி வேக வச்சுட்டு அத மேஷ் ஷ் பண்ட்டு கட்லட் மாரி பண்றது அது இது பண்றதுனால அது கொஞ்சோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணி குட்த்துட்டோன்னா ப பசங்ளுமே சாப்ட்ருவாங்க இன்னொன்னு நம்ப ஆரம்பத்துலேயே பழக்கணுங்க இல்லாட்டி ரொம்ப கஷ்ட்டோ அதுங்க இந்த ஜங்க் ஃபுட்லா சாப்புட ஆரம்ச்சுதுன்னா முடிஞ்சு போச்சு அதல்லா இதல்லா தொட்டு கூட பாக்காதுங்க
அது இப்போ கொஞ்ச புரிஞ்சுக்குறாங்க எடுத்துக்குறாங்க அதே டைம்ல வெளியு வாங்கி சாப்புற்றாங்க அந்த பீஸா பர்கரு அதுவு விட்றதுல்ல ரெண்டுமே வாங்கி சாப்பா சாப்பற்றது
ம் ஆமா கண்டிப்பாவே ஆனா அது வந்து ஒரு சிஸ்டம் மாதுரிங்க எங்க வீட்லலா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி தா நூடுல்ஸ் து எப்பயாச்சு ஒருவாட்டி ஒரு வர்ஷத்துக்கு ஒருவாட்டிதா பிஸா இல்லாட்டி பர்கரு அந்த மாரி அத அந்த மாரி உணவுகள்ளா எங்க வீட் ட்ல யாருமே அலோ பண்ணமாட்டாங்க வாங்கவு உடமாட்டாங்க மொதல்ல
ரொம்ப நல்ல பழக்கந்தா எங்கி வீட்ல கொஞ்ச சின்ன பசங்ளா இருக்கற்துனால கொஞ்ச அடம் பிடிப்பாங்க பட் இதோட இது தெரியுது இதாஸ் சாப்ட்டா கொஞ்ச மே ஸ்டெத்துன் தெரிஞ்சதுக்கப் ப்றோ கொஞ்ச சாப்புட ஆரமிச்சிருக்காங்க அது கொஞ்ச அவாய்ட் பண்றாங்க ஆனா அந்தோட டேஸ்ட்டுதா அவுங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இத டேஸ்ட்டு புடிக்கவே ஆனா அது புரியுது அதுலேல முறுக் கு லட்டு இந்த உளுந்து லட்டு அந்த மாரி நா அவுங்குளுக்கு குடுக்கமோது கொஞ்சோ ஸ்வீட் கலந்து குடுக்கும்மோது சப் பற்றாங்கன் வச்சுக்கோங்களே ராகி லட்டு உளுந்து லட்டு முறுக்கு அத உணவா குடுக்கும்போது அவுங்க எடுத்துக்கற்து இல்ல
ம் ஏன்னா அந்த காலத்துல்லா பாத்துக்குட்டீங்கன்னா தொண்ணூறு வய்சு ஆனாலு பிரிஸ்கா வேல செய்வாங்கங்க அதுக்கெல்லா காரண என்னன் நெனக்கிறீங்க இந்த உளுந்து இது எல்லாத்தியு வந்து களி மாதுரி செஞ்சு கிண்டி அப்பப்ப சாப்புற்றது பண்றது அதாவ்து ஆரோக்கிய உணவா இருந்துது து அவுங்கள்து பாரம்பரிய உணவு இல்லியோ ஆரோக்கியமான உணவு ஏன்னா வந்து இப்ப வந்து அந்த வயக்காட்ல விளஞ்ச காய்கறிகள வந்து ஒரு ரசாயன கலவயெல்லா இல்லாம அத நேரடியா அது பயிராகி வருது பாத்தீங்ளா அந்த மாரி சாப் ட்டாதாங்க ஆரோக்கியோ இப்ப நீ நீங்ளு நானு சாப்புடுறது சந்தையில விக்கிறது தா அதுல ஒண்ணுமே இல்ல அதுலயு நம்ம வந்து பாத்து பாத்து ஹெல்த்தியா எடுக்கலன்னு வைங்ளே நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடு அதனாலதா இப்டி ஒரு பழக்கோ கொண்டு வந்தது நீங்க என்ன நினைக்கிறீங்க
கண்டிப்பா கண்டிப்பா என்ன சொல்றது இப்ப அவங்களுக்கு பாரம்பரிய உணவு கொடுக்குறது கூட அவங்களுக்கு புடிச்ச மாரி புடிச்ச டிசைன்ஸ்ல இருக்க மாரி என்ன புடித்த வடிவம் அந்த ஸ்வீட் அத கலந்து கொடுக்குற மாரியே தெரியுது தவிர அந்த உணவா அவங்க எடுக்காதுதா கொஞ்ச கஷ்டமான ஒரு விஷயோ இதே பீஸா பர்கர்னா ஃபஸ்ட்டு போய் நிப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா நிஜமாவே இப்ப இந்த காலத்து பசங்களுக்கு வந்து முக்கால் வாசி அதா சின்ன பிள்ளையிலே டயப் டிஸுராங்க கிட்னி ஃபெய்லியருன்றாங்க இந்த இன்ஃபெக்ஷனு அந்த இன் சனு இல்ல ஸ்டொமக்ல ப்ராப்ளமு இஸ்யூஸு சர்ஜெரி இதெல் எல்லா வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களா இருக்கு காரணோ அத்தன பேரண்ட்ஸு வந்து வேல செய்வறாங்களா இருப்பாங்க அவங்க வந்து வீட்டு யார்டயாவது கேர் டேக்கெட்ல விட்டு போவேண்டி இது அவங்க வந்து அவங்க வாயடச்சா போது வயித்தடச்சா போது போட்டு ரொட்டி ட்டி விட்டுற வேண்டியது இப்டி தா போகுது லைஃபு பணத்த நோக்கி ஓடுறாங்க
வாங்கி குடுத்துறது பீஸா பர்கர் உனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சா போது போ அந்த மாரி இப்டி மாறிடுச்சு கொஞ்ச அது அவுங்களுக்கு ஒரு சத் தான உணவு கொடுக்குறாங்கன்றது கொஞ்சோ கொறைவாதா இருக்கு
கண்டிப்பாங்க அதாவ்து பணத்த கவனிக்கிறாங்க உணவ கவனிக்க மாட்டேங்கிறாங்கங்க ஹெல்த்து தா ரொம்ப முக்கியோ ஆனா அது வந்து பசங்களுக்காக சம்பாதிக்கணுனு மட்டு தோணுது பசங்களது கார்ல கூட்டிட்டு போய் உக்கார வச்சுக்கிட்டு வெளில சுத்தணு அது ஒரு பெரும அத எல்லா பாக்றாங்களேக்காண்டி அந்த குழந்தைங்களுக்குன்னு ஒரு நல்ல ஆரோக்கியத் த கொடுத்துட்டு நல்ல உணவ கொடுத்துட்டு அவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்தணு நெனச் வச்சே பாக்க மாட்டேங்கிறாங்க யாருமே
கண்டிப்பா கண்டிப்பா அதுவு உணவு முறை ஆனா இப்ப கம்பல்சரி கொண்டு வந்துருணு ஒரு கண்டிஷன் போட்ருனு நீங்க சொல்ற மாரி சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் தா அந்த நூடுல்ஸு அந்த மாரி சாப்பிணு பீஸா பர்கர் இத டெய்லி சாப்பிணு அப்டினு ஒரு கண்டிஷன் போட்டு உங்களுக்கு கிட்டதா நானு கத்துக்கிட்டே
கண்டிப்பாங்க வேற ஒன்னு இல்ல பசங் பசங்களுக்கு பிடிச்சது எதாவ்து பென்னோ பென்சிலோ வாங்கி கொடுத்துட்டு நிம்மதியா இது நீ பண்ணு ஆறு மாசத்து கழிச்சு சாப்டு அது வரைக்கு நா கொடுக்குறத சாப்டுன்னு அன்பா சொல்லி பாருங்ளே பசங்க கண்டிப்பா கேப்பாங்கங்க நிச்சயமாவே
கண்டிப்பா அது ரெண்டு நானு ஃபாலோ பண்றே இன்னு இன்னொன்னு வந்து பாத்தீங்ன்னா வேற வேற முறை எந்த மாரில்லா நீங்க கொடுத்
நா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த கீரை வகைகள்ல மொடக்கத்தான் கீர தூதுவள அதெல்லா இருக்கு பாத்தீங்ளா அதெல்லா வந்து என்ன பண்ணுவே அப்டின்னாக்கா பசங்க ஒரு ஒரு சமயோ கீர சாதம்னு சொன்னாக்கா பிடி க்கியாம இருக் கு அதனால என்ன பண்றது அப்டின்னாக்கா தண்ணில ஒண்ணுமே இல்ல அந்த கருவேப்பில இருக்கே அதையு கூட சேத்து தண்ணியில கொதிக்க வச்சுட்டு இது கஷாயொ கெடையாது கிரீன் கலர் வாட்ர்ரு குடிச்சுரு நீ குடிச்சன்னா உனக்கு நா வந்து சக் சக்கர ஒரு ஸ்பூன் வாய்ல போடுவே அப்டின்பே அந்த கிரீன் கலர் வாட்ர்ர சக்கரைக்காகவே குடிச்சிருவாங்க பசங்க அழகா
நா வந்து திணை அரிசியில பொங்கல் செய்றது வெண் பொங்கல் சக்கர பொங்கல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்ச விரும்பி சாப்பிடுவாங்க தோச ஊத்துறது இல்லாம தினை பொங்கல் அந்த மாரி இந்த குதிரவாளி வந்து திணை பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கு சோ எ பையனுக்கு ரொம்ப புடிக்கு திணைல வந்து சக்கர பொங்கல் செஞ்சு குடுத்தா கொஞ்சோ விரும்பி சாப்டுவாங்க அது ரைஸா அந்த சாம்பார் சாதோ குடுத்தா சாப்ட மாட்டாங்க சொ பொங்கல்ல கொஞ்ச செஞ்சு கொடுப்ப இப்ப சக்கர பொங்கலு அந்த மாதிரி நீங்க ஸ்வீட்ஸ் செஞ்சு குடுப்பீங்களா
ம் ஸ்வீட்டு செஞ்சு குடுத்துருவே நீங்க ஒன்னு சொன்னிங்க தெரிமா எல்லா சிறுதானியத்த வரு து கஞ்சி மாரி பண்வேண்டு நா என்ன பண்ணுவேன்னா அந்த வருறுத்துட்டு பொடி பண்ணிட்டு அதுலயே வந்து நாட் ட்டு சக்கர இல்லட்டி பனங்கருப்பட்டிய வந்து ஒடச்சு போட்டு கொஞ்சோ முந்திரி பிஸ்தா பாதாம எல்லாத்தையு போட்டு நல்லா ஒரு லட்டு மாரி புடிச்சுறது பேரிச்சம்பழோ அது இது போட்ட வொனே இந்த ஒரு மாரி ஆ டேட் பைட்ஸ்ன்னு இப்ப விக்கிறா பாத்தீங்களா அந்த பேர சொல்லிட்டு கொழந்தைங்களுக்கு டேட் பைட்ஸ் கடக்கார அப்டி வச்சிட்டுருக்கா இது நம்ம வீட்ல செஞ்சது அப்டின்னு குடுத்துட்டாக்கா சாப்புட்றாங்க பிரச்சனையே இல்ல அதனால இவுங்குளுக்கு உள்ளியும் போயிடு ஒடம்புக்கு நல்லது அவ்ளோதா
நானு இது போய் செய்ய போறே இப்பயே செய்ய போறே
கண்டிப்பா கண்டிப்பா செய்ங்க செய்ங்க ஓகே ஓகே பா ரைட் ரைட் பாய்